சொல்றீ அதா அந்த ஃப்ரிட்ஜுல லாக் இருக்குல்ல அதோட சாவிதா காணு இந்த பழைய வீடு மாத்தும்போது அதோட சாவி எங்கயோ மிஸ் ஆயிருச்சு கேக்குதா ஹலோ
இப்போ யாரு கேக்குது எனக்கு அன்விகா தூங்கிட்ச்சா வெளாடிட்ருக்காலா ஓ ஒர்க்கா நறையா குடு ப்பாங்ளா
இல்ல இப்ப யூ கே ஜி தான எப்டி குடுப்பாங்க இப்ப வந்து அவ பேரே அவ எழுதிப் பழகணு இன்னக்கி அதா ஓம் ஒர்க் அந்த மாரி
அவ நேம் எழுதி பழகுறதா ஒரு நல்ல மைல் ஸ்டோன் அதுக்கப்றொ பேரண்ட்ஸ் நேம் சொல்லி தருவாங்க தெரியுமா ஆமா ஃபஸ்ட்டு ஊம் பேரு அதுக்கப்பறொ ம் பேரண்ட்ஸ் நேம் வந்து சொல்லி தருவாங்க நீ ஊ வீட் அட்ரஸு ஃபோன் நம்பர்லா சொல்லிக் குடுத்துர்க்கியா
இல் ஃபோன் நம்பர்லா மனப்பாடம் பண்ணுமா கொழந்த
ஆனா இப்பல்லா எல்லாக் கொழந்தைகளுக்கு சொல்லி தராங்க தெரியுமா ஃபோன் நம்பரு பேரன்ட்ஸோட ஃபோன் நம்பர்லா சொல்லி தராங்க சொல்லி்க் குடுத்தா அவங்களுக்கு வந்து ஏதாச்சு இப்ப இப்ப கொழந்தைங்களா நறையா மிஸ் ஆகுறாங்க தெரியுமா அந்த மாரி டைம்லேல்லா என்ன பண்றதுங்கக்காக ரெக்கவரி காக இப்ப நறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ட்ருக்காங்க எஜுகேஷன்ல தெரிய்மா அப்றொ நாங்க புது வீட்டுக் போப் போறோல்ல நாங்க வீட்டுக் வாங்கணூன்ட்டு எங்க அம்மா சொல்லி கடதா எதொ அங்குள் கடையா பாத்து
மள்ளிக ஜாமாவா
ஆமா
ஏ அங்க டவுன்ஹால் போடீ ஆமா அங்கதா ஹோல்சேல் ஷாப்புக் போனாதா நம்ம எப்டி ஒரு ரெண்டு மாசத்துக்காச்சு வாங்கி வெச்சுக்ணு இப்பதான புதுசா போறோ அதுனால எப்டியோ ரெண்டு மாசத்துக்காச்சு அங்க வாங்குறதா பட்ஜெட்டு கரெக் ல்லாருக்கு நம்ம இந்த சிட்டிக்குள்ள வாங்குனம்னா ஓ நல்லா இருக்கு அங்கிருந்த பெரிய கடைக்கிழமே போக து அதன ஹோல்சேல் மார் கெட்ட
ஆஹ்
உ
சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவோ வேற வழியில சீக்கிரம் போய்ல்லாம் வாங்கிருக்காங நான் ஸ்டாட்டிங்க்லயே ஆ மால் பண்ண
எவ்ளோ பெரிய விஷயம்
ஆமா
நமக்கு புடிச்சதெல்லாம் ஒண்ணொன்னா வாங் கி நமக் கான வீட வந்து அவடு கொஞ்ச நாளைக்கப்புடி இருக்கு எனக்குல்லா அப்புடிதா புது பாத்தர்த்துல சமைக்கும்போது அவ்ளோ சந்தோஸமாருக் அ புதுப்பாத்துரோ நம்ளோட வீடு நம்ம இப்ப அப்டி கெடக்கு கிச்சன் நா போய் து வேற க்ளீனி பண்ணணு அடுப் கழுவிட்டு டீப் கிளீனிங் அதா கேஸு தீந்து போச்சுல்ல ஃபுல்லா அடுப்பு எல்லா அந்த இது பண்ணி வச்சற்லான் பாத்துட்ருக்கறே ஆ இப்ப பண்ணா கொஞ்சொ நீட்டாயிரு முல்ல
ஆமா சொன்ன மாரி கேஸ் ஸ்டவ் வாங்க அடிச்சூடு தோசிப்பா அத வச்சட்ருப்போ இல்ல கேஸ் ஸ்டவ் வாங்குவோ புதுசா அப்போ‌ என்ன பண்ணுவோ தொடச்சு தொடச்சு வச்சு யூஸ் பண்ணிட்ருப் போ அப்புற அத நால் நாளை கொட்டையும் மூண் நாள் கொட்டையும் தொடச்சிட்ருப்போ
டெய்லி சும்மா நைட்டு தொடச்சுட்ருவே அப்பற் நால் நாள் அழுக்கானாத தொடக்கிற
அப்புடிதா இப்போ அப்புடி ஆயிர்ச்சு ஆ பண்றது தெரில எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கல்லா வந்து கலர் போடுவாங்ள ஒரு பவுட்ரு லிக்விட் பவுட்ரு மாரி வருல்ல டையி
ஆமா இருக்கு ஆன்லைன்ல ஆமா
ஆமா வாங்கணு எதுக் க்குன்னா பாப்பாவோட ட்ரெஸ்சுக்கு வந்து கொஞ்சோ கலர் போடணு ஒரு ஒ ஒய்லட் கலரு இல்லனா லாவண்ட்ரு
அது பாத்து வெக்கணுன்டி கொழந்திங்க முன்னாடி
அது வந்து ஒன் யூஸ் தா சின்ன ஷா ஷேல கெடைக்கு அத வாங்கி கொதிக்குற சுடுதண்ணில போட்றணு போட்டுட்டு துணியு துக்குள்ள அந்த சுடுதண்ணிக்குள்ளயே போட் டணு ஒரு கொதி விடணு அதுக்கபுறோ அத எடுத்து பச்ச தண்ணி ஆறுன தண்ணி இருக்குல்ல அதுல வந்து ஒயிட்ல கம் மாரி ஒரு லிக்விட் மார்ருக்குன்டி ட்ரான்ஸ்பரண்டா அந்த லிக்விட் அதுல ஊத்தி அத கலந்து இந்த சு இந்த கலரி ங்கள போட்டுருந்தோல
ஆமாம்மா
கொட்ட தண்ணியில போ முக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து புழிஞ்சு காய போட்டோம்னா திருப்பி அந்த கலர் கலர் வந்து தண்ணீல போட்டாலு போகாதாமா
கடைசிய் அந்த லிக்விட் போட்டகப்புற
ஹ் துப்புறம் நம்ம எடுத்தம்னா இப்ப டரெஸ் ஒரு சில டரெஸ் கலர் போக்கும்ல அந்த மாதிரி கலரே போகாது அந்த டையில அந்த ஒயிட் கலர் டையில முக்கி எடுத்தம்னா
எடுத்தம்னா ஆஹஹ
ப்ப ஒரு சில டிரெஸ் ல்லா நல்லா இருக்கு ஆனா கலர் மட்டும் பேட் ஆயிரும்ல அதுக்கு அந்த மாரி டை வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது
சேரி ஆஹ்
நல்ல டிரெஸ்சா இருக்கு டி எந்த கலர் வந்து பேட் ஆயிச்சு அந்த மாரி டிரெசுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டிரஸ்சு எடுத்து வெச்சிருக்க கெழந்தையோடது
கிலாத்தும் சூப்பரா இருக்கு ஆனா கலர் மட்டும் பேட் ஆனால எதுக்கு வேஸ்ட்டு பண்ணனு பண்ணலா அப்பி சொல்லி யேசிச்சு வெச்சு
சேரி சேரி அம்மா ஃபோன் பண்ணாங்ளா
அம்மாவா அம்மாக்கிட்ட பேஸ்ன இப்ப மறுவ்டியு கூப்டுவாங்க எடைய்ல கூப்ட்டு பேசணு
அம்மா இன்னக்கி வர்றேன்னாங்க பாப்பா ஃப்ரூட்ஸ் எல்லா கேட்டுட்ருந்தாலா சரி ஃப்ரூட்ஸ்லா கொஞ்சொ வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங் டி ஈவ்னிங் போல அம்மாவு தம்பியு வரன்னாங்க என்ன பண்றாங்கன் தெர்ல இன்னமேதா கூப்புண்ணு காலைல பேஸ்னது
சேரி சேரி
புண்ணு
ம் உ தம்பி இப்ப ஜிம் மாஸ் ல்லலா
அவந் தாண்டி டாச்சல் பண்ற இந்த ஒர்க் அவுட் பண்ணு அந்த ஒர்க் அவுட் பண்ணு ஜிம் மாஸ்டர் ஆனத்லெர் ந்து என்னையு போட் டார்சல் பண்றா அன்னக்கி நீ பாக்கல
பண்ணாலு நம்மலா திருந்தவே மாட்டோ
திருந்தவே மாட்டோ நம்மளால முடியாது ஓ
நா இன்னைக்கு கூட நெனச்ச சாப்பல்ல அதுக்கப்றோ நா வீட்ல சாப்டக் கூடாது இன்னொரு ஒரு மாச கழிச்சுதா சாப்புட்ணு அப்டின்னு நெனச்சிட்ருக்க இப்ப நா மதியானமா ச சாப்பாடு சாப்ட்டு ட்ரஸ் ஒட்ட எ சாப்ட சாப்ட் ட எனக்கு திடீரெனு ஞாபகோ வந்து அப்டி சொல்ட்டு ம் கிரில்லு நீ இன்னொரு பிளான போட் போய் கிரில்லு வாங்கி சாப்புட்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன நா
ட்டு வந்த பெறகுதா
ஆமா நா இப்ப அதேதா யோசிச்ச இங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்றோ தா வாங்கணு
ஆமா
அடுத்த டைம் நா வாங்கும்போது நீ எனக்கு அமோண்ட் தர வேண்டா உனக்கு நா டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த தரணு நா அவனுக்கு
வச்சிரு ம் ஓகே
இல்லாமா இதுதா கரெக்ட்டு
கரெக்டாவ இருக்கு வேஸ்ட்டும் ஆகாம பத்தவும் இல்லாம கரெக்ட்டாவு இருக்கு வேஸ்ட்டு ஆகாம பத்தவுமில்லாம கரெக்ட்டா இருக்கு வாய்ங்கலா ஏ பாப்பாங்களு சாப்புடுதுல ஆ அ
அதுனால குடுக்கலா
குடுக்கலா
கீழ வண்டி எடுத்துட் போயிர்க்குறாங்க கொழந்தைய சைக்கிள் இருக்குல்ல பெரி அவங்களோ அத எடுத்துட்டு போயிருக்குறாங்க எடுத்துட்டு கீழ எங்க மாம்னார் மாமி கூப்புட் போயிர்க்கா ங்க வெளையாட்றத்து
சார்
ம் சண்டே ஒரு நாள்தா ம்
ஆமா எல்லாத்துக்கும் லீவு தானே நான் வாறே அம்மா வீட்டுக்காச்சும் போலான்னு பார்த்தேன் சேரி எந்துருச்சுதும் லேட் ஆயிடுச்சா அதனால விட்டுட்டேன் நான்
சேரி சேரி பன்று எங்க எங்கதுல்
லிஸ்ட் வேணா எழுதி வைக்கலாம் நம்ம அந்த கண்டெய்னரை வச்சுட்டு உனக்கு என்னென்ன மதிக்கு லிஸ்டலாம்
தெரியுமில்ல நம்ம ஆன்லைன்ல தான வாங்கணும் அது அளவு இருக்கு கு இப்ப தௌசண் எம் எல் வந்து எய் அந்த மாரி வெச்சுட்டு அதுல வந்து இப்ப தௌசண்ட் எம் எல்க்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணு அது எத்தன அளவு வாங்கணு
நீ எனக் சொல்றியா அப்டியே நானே லிஸ்ட்ல எழுதிட்
ஆ கொஞ்ச நேரொ ஆகட்டு நா அந்த லிஸ்ட்ட எழு எடுத் துக்ற
ஆ
ஆ
எழுதிக்லாமா
ஆ சே இப்ப ஆட்ரு‌ போட்டது அந்த இது இருக்குல்ல ஊங்க்கிட்ட தௌசண் எம் எல் எத்தன கண்ட்டைனரு ஃபைய அ ஃபை அண்ட்ரட் எம்மல் எத்தன கண்ட்டெய்னரு அதலா நீ பாத்து வெச்சிட்டீனா ஃபை ஹண்ரட் எம்மல்க்கு என்னென்ன திங்க்ஸ் வா ங்கணு அந்த மாரி எழுதி நம்ம அத அப்டே கொட்டி வெச்சிட்டோம்னா நமக்கு நீட்டாயிரு
ஆ ஆமா கரெக்ட்டு ஆனா எனக்கு இங்க பிரியாணி வா பே பி பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு தெரியுமா அது வந்து எனக்கு யு அம்பதம்பது கிராம்
ஆமா அதைய அரச்சீனா நானோ அம்பதம்பது கிராம் வாங்கி தர ஒட்டுக்கா அரச்சிட்டு பாதி பாதி வெச்சுக்லாமா
இல்ல மெஷர்மெண்ட்டு நீ வா ஒட் வாங்கு வாங்கு எத்தனன் சொல்லு வாங்கிட்ற‌ நா அரைக்கிறதுக்கு வந் ஆ ஒட் ஒராளுக்கு ஒரு ஒ அம்பதம்பது கிராம் மெஷர்மண்ட் எடுத்து அரசர்ற உனக்கொரு இதுல அம்பது கிராம் மெஷர்மெண்ட் நம் வாங்கும்போது
வாயிங்க்கிற
வாங்கிட்டு வா நா வந்து நா எப்புடி தெரியுமா பண்ணுவ அ எங்கிட்டியே இருக்குது அ வெயின்ஸ்கேலுருக் க்குலங் அதுல எடுத்து இந்த வெய்ங்ஸ்கேல்ல போட்டு போட்டு நா அளவெடுத்து அரப்ப
ஆ ஓக்கே க்கு பிரியாணி தான சொதப்புது
உனக்கு நா சூப்பரா பிரியாணி மசாலா நா கொழந்தைங்களுக்கு அந்த அரச்ச பிரியாணி மசாலா தா ஒரு ஸ்பூன் தா போட்ட அவ்ளோ டேஸ்ட்டு தெரிமா ஆட்டி சொல்ல நா வந்து எனக்கு வந்து ஒரு பயோ என்னன்னா ஆட்டி ஆட் பண்ணாதா டேஸ்ட்டு வரு அப்டின்னு இத்தன்னாள் நம்பீட்ருந்த இன்னிக்கு அந்த அந்த ஒடஞ்சிர்ச்சு ஏன்னா நா அரச்ச பொடியே அவ்ளோ டேஸ்ட் குடுக்குது அப்ப வந்து இப்ப ஓக்கே நம்மதா வந்து இத்தநாள் தப்பா நனச்சுட்ருக்கோ அப்டி நனச்ச
ஹ ஹ
எனக்கிப்ப இன்னு அத விட ஒரு பெரிய தலவலி என்ன தெரிமா லயாக் ஸ்கூல் கொழந்தைக்கி ஸ்கூல் யூனிபார்ம் வந்து தர வரிக்கு‌‌ கலர் டரெஸ் போட்டு உட்னும்
ஆஹ் டெய்லி என்ன போடுறதுங்கறதே எல்லாருக்குமே
அது பே பெரிய தலவலி இத போ போடுறதா அத போடுறதானே அத அத விட கவுண்ல எடுத்தோம்னா மேடம் ஓடிடுவாங்க
ஆஹ் வேண்டா அவளுக்கு பிடிக்காதுல்ல
ஆமா உங்களுக்கு கவுனே பிடிக்காது இப்ப நான் கவுன் எடுத்து வச்சா போராட்டம் பண்ணனும் ப்ச் அப்புறம் கவுன் போடாம சுத்தும் ஸ்கூல்ல இந்த கிரீன் டே எல்லோ டே அந்த மாரிலாம் வைப்பாங்கள
ஆமா வைப்பாங்க
அந்த மாரி வச்சாங்கன்னா கவுன் லாம் போட்டு வுட்டாதான அழகா இருக்கும்
அழகா இருக்கும் ஆமா இவளுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே வச்சிருக்காங்க ரெட் ரெட் ப்ளூ ஃபரவுன் இத்தனை வருஷமா வச்சது சொல்றேன் இது எல்லா டே வச்சிருப்பாங்களுக்கும் ப்ச் முன்னாடி ஒன் வீக் முன்னாடியே சொல்லி ஆஹ் எல்லோ கலர் எ லோடே வச்சிருந்தாங்க அ ரெட்கலர் வச்சிருந்தாங்கஃபஸ்ட் டைம் ரெட் ட்டு ஆரஞ்சு எல்லா கலர் வச்சிருந்தாங்க அது நல்லா இருக்கும்மாகோ கொண்டு போய் விடும்போது எல்லா குழந்தைகளும் அதே மாரி போட்டு வரும்ங்களா
சூப்பர் அந்த அன்னைக்கு நம்ள எல்லா கூப்பிடுவாங்களா இல்ல இருப்பாங்களா
கள மட்டுதா நம் மல்லா இல்ல நமக்கு ஒரு நாள் வந்து வெச்சுர் போட்டி வெப்பாங்க கோல போட்டி ஒரு தடவ வச்சிருந்தாங்க போன டைமு குக்கிங் போட்டி வச்சிருந்தாங்க அந்த மாரி நா ஆ நா போகல எனக்கு கோலமே போட தெரியாது
குக்கிங்கு
குக்கிங்க்கு நா போல
சேரி இந்த மாரி எங்க ஸ்கூ பாப்பாங்க ஸ்கூல்ல வெச்சாங்கன்னா நீ வரைய எ கூட நா பண்றே இல்ல உங்க ஸ்கூல்ல பண்ணாங்கன்னா அ உனக்கு நா சொல்லி தரே நீ செய்யி
சை அ சேரி இந்த டைம் என்ன வெக்கறாங்க பாக் லா போன் டைமு இந்த ஆனுவல் டேக்கு இந்த மாரி கோலம் போட்டவங்களுக்கெல்லா ஷீல்டு குடுத்தாங்க